சொல்னா சொல்லுங்க
இப்ப கேக்குது இப்ப தா கேக் குனு
செரி என்ன தலைப்பு பேசலா சொல்லுங்க
தாய்ப்பு நீங்க தா சொல்னு
ஸ்தீன் விவாதங்கள்
இல்ல லாஸ்ட் டைம் அந்த கால் கட்டாச்சுல அதனால அந்த ப்ராப்ளம் இஷ்யூ வந்திருக்கு நா அதுதா காம்ச்ச சொல்லுங்க ஹலோ
அதுக்கு மதிக்ல சொல்றிங்ளா
ஆமா அதுதா அதனால இஷ்யூவாயிருக்கு
இப்ப நீங்க இத இ இன்ஸ்டால் பண்ணிங்ளா இல்ல வேற என்ன பண்ணிங்க ரெஃப்ரெஷ் பண்ணிங்ளா
ரெஃப்ரெஷ் தா பண்ண இன்ஸ்டால் பண்ணல
ஓகே ம் செரி இத்தன கால் வேஸ்ட் பண்ணிருக்க வேண்டா செரிங்க ம் வீன் விவாதம் சொல்லுங்க ம் விவாதத்த பத்தி பேசலாமே அதாவது நம்ம ஒண்ணு சொல்லிப்போ ஆமுங்க ஒரு விதமா எடுத்துப்பாங்க நம்ம வந்துட்டு அதாவது இப்ப நல்ல விஷ்யங்கள எல்லாரும் சொல்லுவாங்கங்க ஆனா அவுங்கள வ அதாவது அவுங்களோட குட் திங்ஸ் எல்லாமே எல்லாருமே சொல்லுவாங்க அவுங்களோட பேட் திங்ஸ் தீய தீய பழக்கோ இல்ல அத நல்லதெல்லா எல்லாரும் சொல்லுவாங்க கெட்டதெல்லா டக்குன்னு எல்லாரும் சொல்ல மாட்டாங்க செரிங்ளா ஏனா அம்மையா அப்டிங்கிற மாரி தா ம் அப்டி சொல்ட்டு விட்ருவாங்க அவன் ஆனா என்ன நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங் ஏ நமக்கு நெறுக்கமானவங்க என்ன சொல்லுவாங்க இதுதா நல்லது இதுதா கெட்டதுன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லதா செய்வாங்க அத வந்துட்டு எடுத்துக்கிற மனசு யாருக்கும் இல்ல கெட்டது சொன்ன யாருக்கும் புடிக்காது சொன்னா எல்லாரும் பல்ல பல்ல கட்டி பேசி சந்தோஷப்பட்டுப்பாங்க ஏ நா நீ நல்லவன் நல்லவன்னு சொன்னா இங்க ஒருத்தர் ஒருத்தர் மறுபடியும் பேசிக்க கூடாது ஒருத்தர் பேசும்போது என்னொருத்தர் பேசலா சரிங்களா நீ நல்லவ நல்லவன்னு சொல்லி சொல்லும் போது இது தோல தட்டி கொடுக்கும் போது சந்தோஷம் சுமா இருக்கு இல்லப்பா நீ இது பண்ற தப்புன்னு சொன்னா மட்டு ஏ கோவ வருதுங்கிறது தெரியல அது வந்துட்டு எதையும் புரிஞ்சுக்காம சொல்றது கெடயாது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்டிங்கிறத மட்டு பதிவு பண்றாங்க அவ்வளவுதா
லாமா
ம் பேசுங்க
ஆக்சுவலா அது சொல்றதுக்குன்னு ஒரு விதோ இருக்கு நாமளே ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ பிரச்சனைகளை கொண்ட்டு இருக்கும் போது எச்சா வந்து அவுங்க சொன்னாங்க தெரியுமா நீ இப்டி பண்ட்டீங்க ஆ வச்லே சொன்ன எதுமே நீங்க செய்யல அப்டிங்க அது வந்து நாம எதுவுமே நாம எதுவுமே வந்து சொல்லிக் காட்ட மாட்டோ ஆ நெறய விஷய நம்மளுக்கு ஒரு பிரச்சன சில பிரச்சன அவுங்கிட்டமே இருக்கு நாம வந்து எல்லேமே அஜ்ஜட் பண்ணிப்போ அஜ்ஜஸ் பண்ணி போறத விட வந்து
ஏங்க இல்ல இல்ல புரியுல எதுக்காக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னு கேக்குறே
சொல்ற வார்த்தை ஃபஸ்ட்டு நீங்க அப்ப எப்படி சொன்னீங்க அவுங்க நீங்க பேசல இப்ப நா பேசல கொஞ்சோ ஆஹ் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுன்னா நா சொல்லீங்க சில விஷயங்கள் வந்து அவுங்க சொல்றதா கேட்டுட்டு போறவங்கள அது சொல்ல தெரியாம சொல்றதா அந்த வார்த்தை அட்ஜஸ்ட் பண்ணி போறேன்னு சொல்ட்டு ஆனா வந்து நா நா சில வித்த சில வார்த்தைகள் அவங்கிட்ட சொல்றே அவனா அவுங்களுக்குது டக்குனும் அவுங்களுக்கு கோவ வந்துரு ஏ கோப வருதுன்னா சத்தியமா உங்களுக்கு புரிய மாட்டேங்கது அவுங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவுங்க கோவப்படுறாங்க எதுக்கு கோவப்படுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது இது வந்து ஒரு விஷயோ வந்து நீ கீழ வந்து கேட்கணும் ஃபஸ்டு ஒக்காந்து என்ன என்ன பிரச்சனைய ஆச்சு என்ன இஷ்யூ ஆச்சு ஏ இவ்ள இதா ஆகுது பக் ஆகுது என்ன ஆகுது ப்ராப்ளம் எதா ஆகுதா என்ன இஷ்யுவாசுட்டு அவுங்க கேக்கணும் அத அவுங்க கேக்ற மாதிரியே அவுங்க அவுங்கச் சைடுல பிரச்சனை நம்ம சைட்ல ஒரு பிரச்சனை இருக்கு அவுங்க வேணுட்டே இது பண்ணுவாங்களாங்க அவுங்க யோசிக்கவே மாட்டங்க கட கட கடனு வார்த்தய ந ரெண்டு அடி அடிச்சாங் கூட தாங்கிக்கலா திட்டுனாகூட தாங்கிக்லா வார்த்தையை வந்து ட்டக்குடாதல்லா ஒரு வார்த்தய கொட்டித்திருப்பி அந்தவார்த்தய அல்லமுடியாது ஏன் அப்டி சொல்றாங்க திருக்குறலா ஏதோ சொல்லிருப்பாங்கனு நின க்கிற அந்த திருக்குறளல தெரியாது எனக்கு ஆனா சொல்ற உங்ககிட்ட அப்றோ வந்து ஏன்னா நாம யார்கிட்டேயு பெர்வெக்டா நடந் நெனக்கிறமோ அவுங்களே வந்து நம்ம இப்டிதா இருக்கங்கப்படி இருக்கீங்க சொல்லும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா இருக்காதுங்ளா
நா சொல்லட்டுமாங்க அதாவது ஃபெர்பெக்ட் இருக்குனு நீங்க நெனக்குறீங்களா அவுங்க தா உங்களோட உண்மை உங்க இதெல்லா சொல்லுவாங்க எல்லாரு உங்ககிட்ட நீ இப்படிதாப்பா இருக்க அப்டின்னு சொல்லி எல்லாரு சொல்ல மாட்டாங்க சரிங்ளா இப்ப இவுங்களுக்கு நீ இப்ப உங்கள கண்டு காரியங் கிடையாது மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க இப்ப நா நீ என்ட பேசுனா பேச சேரி பேசல அப்படியெல்லா இல்ல நம்ம என்ன வேணா சொல்லலா ஏன்னா நமக்கு அந்த சொல்றதுக்கு இது இருக்குயா நம்மளால சொல்ல முடியு ஆனா எல்லாரு உன்னோட நல்லதையு கெட்டதயு அப்டின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க எடு சொல்ல மாட்டாங்க எடுத்து சொல்றவங்க நமக்கு உரிம தா நமக்களா ஒரு நல்லது கெட்டது எல்லாத்தையு எடுத்து சொல்லுவாங்க சரிங்ளா
அதா நா சொல்றே நம்ம உரிமையானவங்களுக்கதா எடுத்து சொல்வாங்க இல்லேனு சொல்லல் ஆனா அது வந் அந்த எடத்ல வந்து அவுங்க வந்து ஹேட் பண்ணாத மாரி சொல்லலாம்ல திருப்பி ஒரே வார்த்தய திருப்பி திருப்பிசொல்லா செல்லக்கூடாதுல்ல ஆ அது ஒரு விஷய இருக்குல இவ்ள நாளு அப்டிதாசொல்ட்டு இருந்தாங்க திடீர் திடீர்னு வந்து குத்தி காட்ற மாரி சொல்லணு அது வலிக்கு வலிக்கா அந்த விஷயோ அந்த விஷயோ ஹர்ட் ஆகாதா அவவுங்களுக்கு
எத்தனையோ நாட்கள் சொல்லிருப்போ ஆனா சொல்றது ஒரு விஷயங் கூட இதுவரைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல
கள் வந்து எனக்கு வந்து ஆ ஹர்ட் ஆகுற மாரி சொல்லிருக்காங்க இன்னைக்கி வந்து அவங்க சொல்லும் போது வந்து அந்த அந்த ஹர்ட் பன்ற மாரி வார்த்தை சொல்லும் போது கஷ்டமா இருக்காதா
அதே வார்த்தையதா இன்னைக்கு திருப்பி சொன்ன மாரி இருந்துச்சு ஆனா என்ன அந்த வார் த்தைக்கி இவ்ளோ ரியாக்ஷன் அது
இல்ல இல்லங்க அன்னக்கி இல்லங்க அன்னக்கி சொன்னதுக்கு இன்னக்கி சொன்னதுக்கு நெறைய வித்தியாசோ இருக்குங்க நீங்க எப்பமே இப்டிதா பண்றீங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்னது ஆ உங்களுக்கு ஒரு ஒரு ஒரு விஷயத்தயங்கூட ஒழுக்கமா உங்களால சரி பண்ண முடியாதா பண்ண முடியாதான்னு சொல்லம் போது நம்ம எதோ வேணுன்ட்டே நா எனக்கு ஒரு நிமிஷோ நா பேசிர்றேங்க அதுக்கப் பறோ நீங்க சொன்னா கேக்கற நா இல்ல நா வேணுன்ட்டே இந்த இஷ்யூ நம்ம பண்றதில்லதான அப்டி நடக்குன்னு நெனச்சுட்டா பண்றாங்க சொல்லுங்க நா தெளிவா ஏன்னா மீன்ஸ் நா தெளிவா சொல்றே நா கால் பண்ற கால் யூஸ் பண்ற நம்பர் ஒரு நம்பர் நா அது அது இல்லா ம நெட் யூஸ் பண்ற நம்பர் ஒரு நம்பர் நா அது நா ஏன் அப்டி யூஸ் பண்ண இது பண்ணிருக்கனா அது ஆல்ரெடி நெ நெட்டுக்கு நா ரீசார்ஜ் பண்ணி வெச்சிருக்கே. இப்ப அந்த நம்பர் நா வந்து சு டேர்ன் ஆஃப் சு சுவிட்ச் ஆஃப் பண்ட்டுதா ஆ அது வந்து நா இப்ப வந்து ஷா மீன்ஸ் ஆப்லயே நம்ம மொபைல்ல சுவிட்ச் ஆஃப் பண்லா சிம்ம கழட்டாம சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியு அப்பிடி சுவிட்ச ஆப் பண்ட்டுதா நா இப்ப வந்து இந் இந்த ஏர்டெல் சிம்ம வந்து அதுல ஆன் பண்ட்டு பேசிட்டு இருக்கே இப்ப இதுக்கு ன் நெட் நெட் ரீசார்ஜ் பண் நெட் நெட் ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கே இப்ப ஆ அப்புற என்ன அர் அப் நா வந்து ரெ ரெண்டு பக்கமு நெட் ரீசார்ஜ் பண்ணிட்டு ரெண்டு சிம் அம் அவைலபிளா ஆச்சுன்னா ரெண்டு பக்கமு எனக்கு வந்து தேவையில்லாத எனக்கு வந்து இஷ்யூ ஆகுதுன்னு சொல்லிதா ஒரு சிம் மட்டு அவைலபிளா வச்சிருக்கே அது ஏன் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதுனு அவுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது இப்ப நீங்க நீங்க யூஸ் பண்றது நீங்க எ எந்த சிம் நெட் யூஸ் பண்றீங்க
அ அவ ஜியோ யூஸ் பண்ணிட்ருக்கா
எதுல கால் யூஸ் பண்றீங்க
ஏர்டெல்ல கால் யூஸ் பண்றே
ஆ இப்ப ஜியோல கால் நெட்டு யூஸ் பண்ணும் போது ஏர்டெல்ல வந்து ஆ ஏர்டெல்ல கால் வந்தா ஜியோ நெட்டு கட் ஆகுமா கட் ஆகாதுங்களா
ஆகு
ஆ அதுதா எனக்கு ஆகுது ஏன்னா உங்களுக்கு ஏர்டெல்ல வந் இட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஜியோவுக்கு வந்து கா உங்களுக்கு வந்து ஏர்டெல்லுக்கு அதிக கால் வரு ஜியோல வந்து உங்களுக்கு காலே வராது எனக்கு அப்டி அதே மாரி எனக்கு எனக்கு ஜியோல நம்பர் காலே யாரு பண்ண மாட்டாங்க ஜியோ நம்பர் கால்ஸ் யாருக்குமே நம்பர் தெரியவே தெரியாது இந்த நம்பர் பெர்சனல் நம்பர் யாருக்குமே தெரியாது அதிகபட்சோ தெரிஞ்சது வந்து என் வீட்ல என் வீட்லயு என் ஆளுக்கு மட்டும்தா தெரியு வேற யாருக்குமே ஏன் நம்பர் தெரியாது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஏன் நம்பர் தெரியு ன் ஒர்க் பண்ற ஒர்க் பண்ற எடத்துலயோ எங்கண்ணாக்கோ இல்ல ஏன் ரொம்ப குளோஸ் ஃப்ரெண்ட்ஷுக்கோ யாருக்குமே ஏன் நம்பர் தெரியாது ரெண்டு பேத்துக்கு மட்டுந்தா என் நம்பர் தெரியு அப்டி இருக்கும் போது அவங்கள தவிர வேற யாரு இந்த பிரைவேட் நம்பருக்கு கால் பண்ணுவாங்களா நீங்க சொல்லுங்க அப்பிடி இருந்து அந்த நை நா வந்து நைன் ஜீரோ ஃபோர் டூ அந் அந் அந் சந்தேக நம்பர வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கே ஏர்டெல் நம்பர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கே எதுனால சேரி நம்ம பேச ம்போது இஷ்யூ ஆகக்கூடாது நெட்டு அது நெட்டு உன்னி அது த்ரீ ஜி பி டூ ஆ அது தொண்ணூத்தி ஜி பி ஃபோர் ஜி பி இருக்கு தர்ட்டி ருப்பீஸ் தர்ட்டி நைன் தர்ட்டி நைன் ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கே அது மந்த்லி பேக் போட்டா தர்ட்டி நைன் பேக் போட்டு வச்சிருக்கே எதுக்கு இந்த நம்பர் நா டபுள் எய்ட் நம்பர் வச்சிருக்கன்னா அதுலதா நம்ம ஆதார் கார்டு மீன்ஸ் நம்ம பான் கார்டு அப்றோ அக்கவுண்ட் டீட் டைல்ஸ் எல்லாமே அந்த நம்பர்லதா இருக்கு ஏன்னா நா யாருக்குமே என்னோட என் என்னோட பிரைவேட் நம்பர் பிரைவேட்ல பிரைவேட்டா இருக்கறதுதா யாருக்குமே யூஸ் பண்றது தெரியக்கூடாதுன்னு சொல்லிதா அந்த பிரைவேட் அக்கவுண்ட்ல இருந்து அக்கவுண்ட்ல இருந்து எல்லாமே ஸ்கேனா அனுப்பிருவ ஏதாது பேமெண்ட் வரலனா கூட அதுக்கு ஹாய்னு மெசேஜ்தா போடுவே அப்டிதா பண்ணுவனே தவிர நா யாருக்கு இது பண்ண மாட்ட நானு ம்
இப்போ இந்த மாதிரி இந்த விஷயங்கள எல்லா பத்தி பேசலங்க இப்ப வந்து வேறொரு ஆள் ட்ட நம்ம ஒரு விஷயத்த சொன்னா அத தப்பதான அவங்க எடுத்துக்கிறாங்க என்ன சொன்னாலுமே இவங்க தப்பாதா சொல்வாங்க அப்டிங்கற மாரி அவங்களுக்கு எண்ணோ இருக்குல்ல அவங்க ஏன் நம்ம ஏதோ ஒரு த்த சொன்னா ஏ இந்த விஷயத்த அவங்க குட் திங்காவே எடுத்துக்கலா ந நல்ல விஷயமாவுகூட எடுத்
ஏன் அது இல்ல அடுத்த அப்படில்லான் சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு ஏன் அவுங் களோட அவுங்களோட இது வந்து மாறுது இல்ல சொல்ற விதம் மாறுதுல இல்ல சொல்ற விதம் ஒன்னு மாறுதுல நீங்க அப் நீங்க எத்தன்ன தடவ சொல்ட்டு இருக்கீங்க சொல்ற விதம்னு ஒன்னு இருக்குல்ல சொல்ற வித மீன்ஸ் அவுங்க வார்த்தை சில வார்த்தைகளும் ஒன்னு இருக்கு நம்ம வந்து என்ன நான் எப்பவுமே ஜாலியா பேசுறவுங்க திடீர்னு வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேசினாங்கனா அது தூக்கிவீசுற மாதிரி பேசினாங்கனா கோ கோவம் வருமா வராத நீங்க சொல்லுங்க
நம்ம நம்மளும் நம்மளும் உங்கள
ஆ ஒரு செல பேர் வந்து ஹர்ட் ஆகாத மாரி சொல்வாங்க தீடிர்னு நம்மள வந்து ஹர்ட் பண்ற மாதிரி சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா
ஏன் வந்துட்டு நம்ம எதுவுமே பேசாத ஒருத்தங்க திடிர்னு என்ன வார்த்தைனாலும் நம்ம பேச லாம் அப்படின்னு நனைச்சு இப்ப பேசுறாங்க இப்ப கொஞ்ச நாட்களாவே நானும் பாத்துட்டு இருக்கேன் அவுங்க வந்துட்டு சொல் ப்ப எல்லாம் நீ இப்படிதான் அப்படிங்கற மாதிரியே நம்மள இது பண்ணி வயன் பண்ணியே சொல்றாங்க தான் நீ ஒன்ன இதுதான் அப்படிங்கிற மாதிரி நெறைய வார்த்தைகள் சொல்லிட்டாங்க செரிங்களா
அதே நீங்க நீங்க நிறைய வாத்தி அவுங்க சொல்ட்டாங்க நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்புறம் அதே மாதிரினும் நானும் வந்து என்னையும் நெறைய வாத்தி அவுங்க பேசிட்டாங்க அவுங்க பேசாத மீன்ஸ் எங்கள ப்ராமிஸ் பண்ணாங்க இந்த விஷயம் பண்ணவே மட்டும் ப்ராமிஸ் பண்ணாங்க எத்தனை தவை அவுங்க ப்ராமிஸ் உழைப்பாங்ன்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம் எனக்கு மனசு ஒன்னு இருக் குல எத்தன உழைப்பாங்க அத நான் சொன்னா நான் கெட்டவன் இல்ல நான் எப்டிங்க நீங்க பண்ணீங்க நான் பண்டேன் எனக்கு புரியலீங்க என்னா பண்ணாலும் அந்த விஷியம் பண்ணகூடாதுன்னு ப்ராமிஸ் பண்றது ப்ராமிஸ் எதுக்குங்க பண்றது சண்டை வந்தா அந்த நிமிஷம் ப்ராமிஸ்ஸோ
இப்ப அவுங்க ரெண்டு பேருமே பேசிட்டுதான் அந்த ஒரு விஷயத்த பண்ணிருக் தாங்க
இல்ல எப் என்ன பேசி பண்ணிருக்காங்க புரியல அது அவுங்க அது மாரி
நான் இதை கண்டிப்பா பண்ணுவேன் நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்க் அப்ப நானே இதை பண்ணுவேன்னு தான் அப்ப நீ பண்ணுவியா பண்ணு அப்படின்னு தானே வருறது கதையும்
ஏங்க திரும்பியாது நான் கா அவுங்களுக்கு நான் வந்து கா அனுப்புனேன்லங்க எல்லாமே நான் வந்து அவுங்களுக்கு வந்து அவளுக்கு புரிய வச்சேன்ல இதான் ஏன் ஃபோன் எப்படி ஆச்சும் அவுங்களுக்கு புரிய வச்சேன்ல
ஆனா சொன்னது தானே சொன்ன ஒரு
என் நிமிஷம் ஏன் ஆப்ல கால் வராதது காரணம் அதுதான் நான் பேசிட்டு பேசிட்டு இருக்கேல ஃபோன் சுவிட்ச் ஆப் ஆயிடுச்சு லேப்ல கால் வராததுக்கு காரணம் எனக்கு கேக்காததுக்கு காரணம் அது தான் இப்ப வந்து அந்த கால் யூஸர் பென்டிங் உன்னி பென்டிங் ஒரு நிமிஷம் இருங்க அப்டி நா நா ரிசெட் பண்ணி இது பண்ணதுக்கு அப்பறம் வந்து ரெப்பிரேஷ் வருது ரிசெட் பண்ணதுக்கு அப்பறம் தான் பாத்திகனா கால் வந்து கேன்சல் ஆகுது அது என்னனா ஒரு ப்ராஸஸ் நடந்துட்டு இருக்கும் போது நெட் ஆட்டோமேட்டிகா கட் ஆட்சி அந்த ப்ரோஸஸ் அப்படியே ஹோல்டு ஆயிடுது ஆப் ப்ராப்லமா இல்லை என் ஃபோன் ப்ராப்லமா மத்தபடி எந்த ப்ராப்லம் ப்ராஸஸ் நெட் நெட்டு கட்டானாலுமே திருப்பி நாம கேன்சல் ரிபிலேஸ் பண்ணி கேன்சல் பண்ண கேன்சல் ஆயிடும் கால்ல இப்போ வரைக்கும் அப்படிதான் காட்டிட்டு இருக்கு அந்த காால் ஆட்டோமேிக் கட் ஆகுதா கட் பண்ணணுமா இல்ல வந்து கண்டிநியூ பண்ணணுமா அது அந்த ஆப்லேயே வந்து மெசேஜ் கேக்குது அதுலேயே நம்ம அலோ குடுத்தா தான் ஆட்டோமேடிக் அலோ ஆகுது காலு இல்ல கட் ஆயிருது காலு
ம்
ஆ சொல்லுங்க நான் வேணுண்டே ப்ராப்லம் பண்ணுவாங்களா
நீங்க வேணுக்குன்னு பண்ணாங்க இப்ப பேசுற ஒரு வார்த்தைகள்யும் நம்ம வந்துட்டு முன்னாடி எவ்வளவு கவனமா பேசனும் இப்ப நம்ம எப்டி
ஏ பேசுறோம்னா ஒரு நிமிஷ கவனமா பேசுது என்கு கவனமா பே கவனமா பாத்து பாத்து பேசுன கால இருக்குங்க அப்டின்னு சொல்லவே இல்லிங்க அந்த இடத்துலயே கவனமே இல்லாம வந்து பேசறாங்களா அந்த அளவுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து குளோஸ் இருக்காங்க உரிமையா
அப்டி கெடையாங் அவுங்களு நம்ம ஒருத்த ஒவ்வொருத்தவங்க பேசுறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க அதாது இப்டி இருக்கவங்கள நம்ம என்ன நன்னுவா
அவன கேக்குறே அதுக்கப்பற நீங்க அசி என்ன சொல்லுங்க இப்பலா அவங்களு அதே மாரி யோட்சி பேசுற இப்ப ரிலாக்சா தான பேசுறாங்க
எல்லாரு ஒண்ணு கெடையாதுங்க அதே மாரிதாங்க எல்லா வெரலும் ஒண்ணு கெடையாதுல்லா இந்த வெரல பாத்து இப்படி பேசலா இந்த வெரல பாத்து இப்டி பேசலா
அந்த போசன் கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு எல்லாமே ஷேர் பண்றக்குதா இது இருக்குங்க நா நீங்க சொல்ற என்ன வேன பேசணு இது இல்ல ஆனா வந்து அந்த இடத்துல வந்து அவுங்க பேசுறக்கான பேச அவங்க கிட்ட என்ன வேணா பேசலாங்கறத வந்து என்ன வேணா பேசலாம்னு சொல்ல மனசு விட்டே யோசிக்காம பேசறக்க நம்மகிட்ட பேச ஒர ஆள் அவங்க ஒருத்தங்க தா இருகங்கா அப்பறம் அவங்க அவங்க கோபமா இருக்கு போது திட்றதுக்கு நம்ப திட்டு வாங்கிக்கணும் நம்ம நம்ம திரும்பி பேசோ அவுங்க வந்து சொன்னா என்ன பண்ண முடியும் அப்பறம் எல்லாத்துக்கு ஒரு கோபம் எல்லா
நீங்க பேசுறது வேற திட்டுறது வேற வார்த்தைகளை பே விடுறது வேறங்க புரியுது இதா உங்களுக்கு திட்டுறதுங்குறது வேற சரிங்களா